அ
சும்மாதான் இருக்கேன் நீ என்ன பண்ற
நானும் சும்மாதான் போர் அடிச்சுது அதான் கால் பண்ணே
அப்படியா இன்னிக்கு சாயந்தரம் கிரிக்கெட் பாக்க போயிருந்தே
ஏன் அந்த சைடு
அங்க பசங்க கிரிக்கெட் எல்லா விளையாடிட்டு இருந்தாங்களா அத பாத்துட்டு கொஞ்ச நேர அங்கயே நின் நின்னுட்டா இன்னைக்கு
ஓ கிரிக்கெட் பார்த்தாலே கொஞ்ச நம்மளுக்கு ஜாலியா தானே இருக்கும் அதனால அந்த சைடு போயி நானாலா அடிக்கடி
ஆமா ஆமா நம்லு சின்ன வய்சுல எவ்ளவோ விளையாடிருக்கோ ஆனா அந்த கிரிக்கெட் மாதிரி வராது துல
ஆமா அதா வீட்டுக்குள்ளே வரவே மாட்டோ நம்ம நம்மளா சின்ன வய்சுல விளையாட போயிட்டோனா னா வீட்டுக்குள்ள வரத்துக்கே டைம் ஆயிடு ஈவினிங் ஆயிருல்ல நம்ம வர்றதுக்கு நம்ம அம்மாப்பாலா திட்டுவாங்களே
ஆமா ஆமா ஈவினிங் அ வரும்போது திட்டுவாங்க நைட் ஆயிடு வரவே ஆனா ஈவினிங் வந்தாலே பேட் எடுத்துட்டு ஓடிடுவே நா ஆனா அப்பலா
ஆமா இப்போ அதெல்லா இல்ல இப்போ எல்லாரு ஃபோன் தான ஃபோன் பாத்தாலே அந்த டைம் போறதே தெர்ல அதனால எல்லா அந்த ஃபோன் பாத்துட்டு தா இருக்காங்க ஆனா
செரியா சொல்ற நீ இப்போ எதாது கேம் வெள்ளாட்றியா நீனு இப்பலா
இல்ல இல்லப்பா நம்ம டைமே கெடைக்கல நா அத போய் எப்டி வெள்ளார்றது நீ நீயே சொல்ல
ஆனா ஸ்போட்ஸ் வெளயான்னா நல்லா ஒடம்பெல்லா குறையுன் சொல்லுவாங்க வேர்வ ஊத்தி ஊத்தி அதெலா வெளயாட ட்ரை பண்ணிருக்கியா
ஆமா ட்ரை பண்ணிருக்கே ஆனா மனசு நல்லாருக்கு அதனால நம்ம வெள்யாட்னா அந்த மனசு நம்ளுக்கு ஃப்ரீயா நல்லாருக்கும்ல
நம ஸ்கூல் போட்ஸ் ஸ்போட்ஸ் டேலா ஞாபகொ இருக்கா ஒனக்கு
அட ஆமா ரொம்ப ஜாலியாருக்கு அந்த நாளு இன்னுமு எனக்கு ஞாபகோ இருக்கு நம்ம அந்த ரன்னிங் ரேஸீ லெமன் அன் ஸ்பூன் கேமு அப்ரோ அந்த சேர் மியூசிக் கேம்லா வப்பாங்களே அதெலா எனக்கு ரொம்ப புடிக்கு அது நமக்கு டைம் போறதே தெரியாது தெரியுங்லா
ஆமா ஆமா நீ சொல்றது செரிதா நீ ஓடுவியா ரன்னிங் ரேஸ்லா நா பாத்ததே லே உன்ன
நா ஓடுவனே பிராட்டிஸ்லா போவே நீ ஓடுவியா
நானு ஓடுவே ஆனா பாதில நின்றுவே எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குமா அதனால நின்றுவ நானு
ஓஹோ நீ என்ன கேம் வெளாயாடுவ எனக்கு ஷட்டில் தா புடிக்கு உனக்கு
எனக் அந்த த்ரோபாலு அதெலா வந்து புடிக்கு ஆனா என்ன கொஞ்சோ கை வந்து வந்து வ வலிக்கு எனக்கு
ஷாட்டில்லா நல்ல கேம் தா ஆமா ஆனா கொஞ்ச நேரோ வெளயானாலே கைலா வலிக்குல அதா உண்மதா அதெலா கிரிக்கெட்லா உனக்கு பேட்டிங் புடிக்குமா இல்ல பவுலிங் புடிக்குமா
எனக்கு எப்பமே பேட்டிங் தான்பா ஏனா எனக் அதுல வந்து பேட்டிங்னா கொஞ்சோ இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருக்கு அதனால எனக்கு அதுதா புடிக்கு ரொம்ப அ
ஆனா பால் அடிக்காம மிஸ் ஸானாலு ஸ்டைலா நிக்கணு நம்ம அது நம்ம தப்பே பண்றது தெரிய கூடாது வெளயாட்ல அந்த மாரி நம்ம ஸ்டைலா வெளயாட்னா அந்த தப்பு பண்ற து தெரியாதுல அது சூப்பராருக்கு
அதுவு முக்கியொந்தா ஃபுட்பால்லா பாத்துருக்கியா நீனு நேர்ல போயிட்டு
இல்ல இல்ல அதெலா பாத்ததுல்ல நா டிவிலதா பாத்துருக்கே ஆனா எனக்கு லைவ்ல பாக்கணு ரொம்ப ஆ ஆச எங்க எங்க வீட்ல என்ன கூப்ட்டு போமாட்டாங்க எங்கிமே நா டிவிலே பாத்துப்பே எல்லாமே அவ்ள தா
ஆனா இந்த ஃபுட்பால்லா வெள்யாட ஒரு தனி ஒரு பவரே வேணு நமக்கு ஒடம்புல ஸ் ஸ்டென்த்து ரொம்ப முக்கியோ
ஆமா ஆமாம்மா அதுக்கு ரொம்ப ஸ்டென்தலா வேணு நம்மனால பத்து நிமிஷொங்கூட ஓட முடியாது ஒரே எடத்து துல உக்காந்து உக்காந்து வேல செய்தே கரெக்ட்டார்க்கு இதுல திடீர்னு ஓடுனா நம்ம எங்கருந்து ஓட்ர து அதுதான உண்ம
ஆமா அது உண்மதா இப்பெல்லா கொழந்தைங்க கூட எங்க வெளில வெளயாட்றாங்க எல்லா ஃபோன் உன்ன பாத்துன்னு உள்ளதாருக்காங்க
ஆனா வெளிய ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாறதெல்லா வேற ஃபீல்ட் இருக்கு தெரியுமா ஆமா சண்ட போட்டாலு அடுத்த நிமிஷ சே சேந்துருவோ நம்ப பேசிட்டு ஆனா வெளியில நம்ப ஃப்ரெண்ஸ் கூட வெளாட சொல்ல நம் ஏதாது ஒரு சண்ட வரு அப்ப நா நீ தா தப் பண்ண நா தா தப்பு பண்ண மாத்தி மாத்தி மாத்தி சண்ட போட்டுப்போ இதுவே பெரிய பிரச்சனையா இருக்கு நம்மளுக்கு
அதுவு நல்லா ஃபன்னா இருக்கு அந்த சண்ட கூட சைக்கிள் ஓட்டுவோ அதுக்கப்பற வந்து சமயல் வெளையாட்டு மாரி வெளையாடுவோ அதெல்லா ரொம்ப சூப்பரா இருக்குல்ல
ஆமா சாயங்கால டைம் போனா நல்லா இருக்கு அந்த காத்தடிக்கு இல்ல செம்மையா இருக்கு அப்பற மழ டைம்லல்லா வெளையாடுனா செம சூப்பரா இருக்கு தெரியுமா எனக்கு அது ரொம்ப புடிக்கு மழ டைம்ல நம்ப ஜாலியா ஏதாச்சு ஓடிட்டே வெளயாடினா அது இன்னு சூப்பரா இருக்கு
ஆமா எனக்கு ரொம்ப புடிக்கு மழ டைம்ல விளையாடுறது அந்த டைம்ல அந்த ஸ்போட்ஸ் பா த்தாலு ஒரு எனர்ஜியா வரு வெளியே போய் விளயாடலாமா அப்டின்னு சொல்லிட்டு
செரியா சொல்ற சில பேரு மார்னிங் எழுந்தோனே என்ன பண்ணுவாங்க வாக்கிங்கு ரன்னிங்கு இதெல்லா போவாங்க நம்பல்லா அது மட்டுந்தான முடியாது நம்மளுக்கு எனக்கெல்லா அது வரவே வராது இதெல்லா திடீர்னு போன் சொன்னாலே எங்க வீட்டுல எல்லா நா போவே மாட்டே தெரியுமா நீ போவியா
எங்க வீட்டுல அந்த பெரும்பாலு அனுப்ப மாட்டாங்க ஆனா சண்டே மட்டு வந்து சோம்பேறியா இருக்க கூடாது வெளியில போய் வெளையாடு சொல்லி அனுப்ப ட்ரை பண்ணுவாங்க ஆனா நா சண்டே தா தூக்க தூக்கமா வரு எனக்கு நல்லா தூங்கணு போல இருக்கு எனக் உனக்கு எப்டி இருக்கு
எனக்கு அதா அதுதா உண்ம ஆனா சேரி நாளைக்கு ஈவினிங் ஃப்ரீயா இருக்கியா நீ
நாளைக்கு ஈவினிங் ஃப்ரீயாதா இருக்க ஏ கேக்குற
அப்டின்னா வெளிய போயிட்டு வரலாமா
எங்க போலா என்ன பிளான் வச்சிருக்க நீனு
நம்ப போலா ஒரு நாளைக்கு வந்து நம்ப வெளியே போயிட்டு அந்த கிரிக்கெட் எல்லா எப்புடி வெளையாடுறாங்க அதெல்லா பாக் க்கலா எப்புடி எனக்கு எனக்கு அது ரொம்ப பாக்கணுனு ஆசையா இருக்கு எங்க வீட்ல கூட்டிட்டு போமாட்றாங்க நீ வந்தனா நீயு நானு போயிட்டு ஜாலியா போய் பாத்துட்டு வந்துருலாண்டி அதனால தா கேக்குற
அப்புடியா அப்ப என்னே வந்து ஸ்டேடியம் கூட்டு போலான்னு வந்திருக்கியா
ஆ நீ வீட்லயே இரு நானே வந்து உன்னே கூட்டிட்டு போற இப்ப எங்க வீட்ல வந்து எப்புடி தெ மா யாருனா ஒருத்தர் வரா மாரி இருந்தா அனுப்புவாங்க இப் ப்ப எங்க வீடலேயே அவ்ளோ யாரையு என் ஃபிரெண்ட்ஸ் யாரையு தெரியாது ஒன்ன மட்டுந்தா தெரியு நா வேணா எங்க எங்க எங்க அத்தைகிட்ட சொல்றே அவங்க உங்களுக் போன் பண்ணி கேப்பாங்க அப்ப நா என்ன பண்றே நீ நானு வேணா போயிட்டு நம்ப ஜாலியா வந்துடலா ஓகே கே வா
ஆ சேரி கண்டிப்பா போலா நாளைக்கு நம்ம நானு எங்க வீட்டுலல்லா சொல்லிட்டு வந்தற நாளைக்கு எப்புடி வருவ நீனு
நா வந்து வண்டி ஸ்கூட்டிலதா வர எ கிட்ட ஸ்கூட்டி இருக்கு நம்ப ஸ்கூட்டிலேயே போயிலா நீ என்ன பண்ற ஒரு ஷெட்டில் பேட்டு மட்டு பிரிப் கார்ட் மட்டு எடுத்துக்கோ நம்ப ரெண்டு பேர் போய்ட்டு வெளையாடிட்டு அங்கேயே கிரவுண்ட்லயே இருந்துட்டு வந்துரலா ஓகேவா ஆனா அங் க லன்ச்லா கொடுப்பாங்க நெனைக்கிறே கிரவுண்டுலே எனக்கு ஒருவாட்டி குடுத்தாங்க நா அப்ப போன சின்ன வயசு லே இப்பெல்லா ஏதாச்சு அங்க மாறிடுச்சான்னு தெரியல உனக்கு ஏதாது தெரியுமா அங்க ஏதாச்சு கட்டிட்டு இருக்காங்களா
ஆ அங்க லன்ச்ல்லா குடுக்குறாங்க தா எ ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னா அங்க போயிட்டுதா நம்ம கியூல நின்னு வாங்குற மாதிரி சொன்னா ஆனா அது ரொம்ப நேர ஆகுனு நெனைக்கிறே நம்ப ஏதாச்சு வீட்டுல பிரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்துரலா மா
வீட்ல வீட்ல வேணா எனக்கு தெரிஞ் சி நம்ப அங்க சாப்பிடலா நம்ம எப்பவுமே வீட்டுல தானே சாப்பிடுறோ ஆனா வீட்டுல செய்றது ஒரு ஹெல்த்தியான நல்ல ஃபுட்டு தா ஆ ஆனா நாங்க வெளியே சாப்பிடுற மாரி வராது அதுதா எனக்கு ரொம்ப புடிக்கு நம்ம ஒரு நாள் தானே போறோ நம்ம ஒரு நாள் மட் டு வெளிய சாப்புட்டுக்கலா அங்க போயிட்டு அங்க போய் வெளிய சாப்ட்டுட்டு ஜாலியா அங்க சீட் அரேஞ்ச்மென்ட் எல்லா பண்ணி இருப்பாங்க நம்ம டிக்கெட் புக் பண்ணிடலா முன்னாடி அங்க போய் சீட்ல உக்கா வந்துட்டு நம்ம ஒரு மேட்ச் பாத்த மாரி இருக்கு நம்ம நல்லா பாத்து என்ஜாய் பண்ணிட்டு ஓஹோன்னு கத்தி ட்டு அது மாரி என்ஜாய் பண்ணிட்டு வந்தரலா ஓகேவா
ஓகே நாளைக்கி அப்போ நா வரே கண்டிப்பா அப்புறோ வேற எங்க போலா நம்ம கிரவுண்டுக்கு போலாமா ஸ்கூல் கிரவுண்ட் எல்லா பாக்க நம்ம
ஆ நம்ம அப்டியே கிரிக்கெட் மேட்ச் பாத்துட்டு வர சொல்ல வேணா பாத்துட்டு வரலா நாளைக்கி நீ என்ன டிரஸ் போட்டு வர்ற
நானு வந்து எப்பவுமே போல குர்த்தி தா போட்டு வரலான்னு இருக்கே நீனு
நானு எங்க வீட்டு்ல ஒரு நாள் தானே ஜீன் அந்த மாரி டாப் போட்டு வரே ஏன்னா ஒ ரு நாள் நம்ம என்ஜாய் பண்ண போறோ அதுக்கு எப்ப பாத்தாலு சுடிதாரே போட்டா நல்லாவா இருக்கு ஷாலு இது அதுனு ண்டு நம்ம ஜாலிய இந்த மாரி ஒரு நாள் மட்டு அழகா டிரஸ் பண்ணிட்டு நீ ஹேர் ஸ்டைல் எல்லா எப்டி ஃப்ரீ ஹேர் விட் டுட்டு வருவியா எப்டி
இல்ல நானு எங்க வீட்டுல அலோ பண்ண மாட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரிட்டூ சுடிதார் போட்டுட்டு ஹே ஹேர் ஸ்டைல் பின்னல் போட்டு தா வருவே நானு
சேரி சேரி தலையில பூ எல்லா வச்சுட்டு வந்துராதே சிரிப்பா இருக்கு கிரவுண்ட்ல அதுவு எல்லாரு உன்ன பாத்து எல்லா சிரிச்சிருவாங்க அப்புறோ எதுவு பண்ண முடியாது தலையில மட்டும் பூ எல்லா வெச்சுட்டு வந்துராதே செரியா
நா நீ சொன்னோனே எனக்கு ஞாபகோ வருது ஒரு வாட்டி மாலுக்கு போனன்னா அப்ப வந்து அப்டிதா போயிட்டே பூ எல்லா வெச்சுக்கிட்டு அப்புறோ அங்க இருக்கவங்களா என்ன ஒரு மாதிரி பாத்தாங்க ஏ அப்டி பாத்தாங்கன்னே ஆனா எனக்கு தெரியில
அது எப்டின்னா அங்க எல்லாமே கொஞ்சோ மாடல்ஸா இருப்பாங்க அந்த கிரவுண்ட்ல நீ வந்து கொஞ்சோ அந்த பூ வெக்கிறவங்க வந்து எப்பவுமே இந்த கிராமத்து பொண்ணு தா சொல்லுவாங்க நீ பூவ வெச்சுட்டு பூ வெக்கலா பொண்ணுன்னா பூ வெக்கணு தா நீ அந்த பூ வச்சா என்ன சொல்லுவாங்க கிராமத்து பொண்ணு அப்டின்ற மாரி சொல்லி அங்க எல்லா ஒரு மாரி பாத்து சிரிப்பாங்க ஆனா சிரிக்கக் கூடாது அது ஃபர்ஸ்ட்டு தப்பு ஒருத்தர நம்ம எதுவுமே வந்து பிளேம் பண்ணி எதுவுமே சிரிக்கவே கூடாது ஒருத்தர நம்ம எதுக்கு பேடாவு பேசக்கூடாது அதுதா கரெக்ட்டு
ஆமா நீ சொல்றது செரிதா ஆனா மத்தவங்க நீ சொல்ற மாரி யோசிக்கறது இல்ல நா எ பாட்டி கூடையே வளந்தனால எனக்கு அப்டியே நா இருக்கே பூ வச்சுட்டு அந்த மாரியே ஓல்டு ஃபேஷன்லயே இருக்கே நானு
சேரி சேரி ஆனா அந்த கிரிக்கெட்ல பாத்தேன்னா எல்லா அந்த எல்லோ கலர் த பனியன் போட்டிருப்பாங்க டீசர்ட் மாரி நம்மளு எல்லோ கலர் டிஷர்ட் போட்டுட்டு போலா நாளைக்கி ஏன்னா நம்ம சென்னை தானே சென்னை தானே அதனால நம்ம அந்த டீம் தானே சோ நம்ம வந்து எல்லோ கலர் டீ பனியன் போட்டுட்டு போலா அது இன்னு சூப்பரா இருக்கு இல்ல
சேரி நானு கண்டிப்பா போட்டு வர ட்ரை பண்றே நீ சொல்ற மாரி டீஷர்ட் பேண்ட்டு சு லு எல்லாம் போட்டு வர ட்ரை பண்றே செரியா
சேரி சேரி நம்ம ஸ்கூட்டிலயே போயிடலா அதுதா கொஞ்சோ என்ஜாய்மென்ட்டா இருக்கு நம்ம போயி ட்டு அங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்ச நேர ரிலாக்ஸா இருந்துட்டு ஃப்ரீயா பேசிட்டு வந்த ரலா ஓகேவா
சேரி நீ பேசினது ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கி நாளைக்கி நம்ம கண்டிப்பா பாப்போ செரியா
ஓகே நாளைக்கி பேசுறே பாய் பாய்
பாய் பாய்